புடிச்சி இழுத்து வெளையாண்டு இருந்தாளா
ஆ ஆ
டப்பாவ குடுத்து ஒக்கார வச்சுட்டே-
சேரி சேரிடா
போ தட்டிட்டு இருக்கா
ஆ ஆ ஆ ஆஹ்
அட்ட போடுறதுக்கும் டைமே இல்லையா தூங்கும்போ இவ அர மண் நேரந்தாக்கா அலாரம் வச்சுக்கிட்டு தூங்குவா அவளே அலாரம் வச்சுக்குவா கரெக்ட்டா அர மண் நேரத்துல கூவிடுவா
அஹ ஹ ஹ
எவ்ளோ செய்ய முடியு சுடு தண்ணி போட்டு குளிச்சுட்டு வருவ எந்திரிச்சுருவ
ஆஹ் ஆ ஆ
இவ்வள வச்சுக்கிட்டே தோச ஊத்தி சாப்டுவ மேல போட்டுட்டுதா வரே செமையா எல்லா வேலையு செய்வே
ஆஹ் ஆஹ் இன்ன எ அந்த என்ன சொல்றது இன்னுமா சுடுதண்ணில குளிக்கிற வெயிலுக்கு சுடுதண்ணி குளிச்சா ஒரு மாரி இதாகது
இல்ல அக்கா கொஞ்சம் இந்த தூக்கம் பத்துறதில்லையாக்கா இந்த சுடுதண்ணியில குளிச்சாதா ஒரு புத்துணர்வாருக்கு
ஆஹ் ஆஹ்
ஆதனால
பாப்பத் தூங்கற்துல அங்கவு நம்ம முலுஸ்டே கொஞ்சோ டயடா இருக்கதுக்கு சுடுதண்ணில ஆஹ் ஆஹ் சேரி செரிடா
னாலயே இப்ப கொஞ்சோ டெய்லி இப்ப சுடு தண்ணில ஊத்தி குள்ச்சுக்கறது
ஆஹ் ஆஹ் ஆஹ்
தூங்கும் போதே தா நம்மளு தூங்கறமா கண்ட நேரத்துல தூங்கறமா அதுனால சுடுதண்ணில குளிச்சா கொஞ்சோ கல கலன்ருக்கு ஒடம்பு
ஆஹ் ஆஹ் ஆஹ் சேர் சேரிடா
தண்ணில போட்டு குளிக்கறே
உம் உம்
துலயே குளிப்பாட்டிட்றே
ஆ, ஆஹ், ஏம்
சின்னா என்ன பண்றது
இல்ல அப்ப அத்
குனால இன்னு
உம் உம் உம் உம்
கிளைமேட் வேற மாரி வரு தா
ஆமாண்டா அது வெயில் வெயில் இருந்தாலுமே சின்ன கொழந்தைங்களுக்கு வந்து பச்ச தண்ணி ஊத்தி உட்லா அப்டின்ட்டு நம்ம ஊத்தி விட்டம்னா சளியு புடி ச்சுக்குது ஒரு சில டைமு அதாவது வந்து சளி புடிக் க்காது சளி புடிக்க கூடாதுங்கறக்காக வந்து நம்ம தண்ணி ஊத்தறோ ஒரு சில கொழந்தைங்களுக்கு வந்து இந்த பச்ச தண்ணி ஊத்துனா சேந்துக்கு ஒரு சில கொழந்தைங்களுக்கு வந்து பச்ச தண்ணி துனா சேராது அதுவுமில்லாம வெய்யிலுக்கு வந்து நல்லா பிரு பிருனு வேர்க்குருவல்லா வந்து மேல் ஃபுல்லா
இவளுக்கே கொஞ்சோ அப்படித்தா கை இருக்கு வேர்க்குருவா இருக்கா சுடு தண்ணிக் வருதா இல்ல வருதா ஒன்னுந்தெரிய மாட்டிங்குது சே சின்ன பச்ச புள்ள தான எண்ணத்த போயி ப்ரண்ட்ஸ் சொல்ட்டு வட்டுட்டா
எ மவனுக்கெல்லா வந்து எவ்ளோ வெயில் எடுத்து சாலு செரி எவ்ளோ குளிர் அடிச்சாலு செரி பச்ச தண்ணி மேல போடக்கூடாத அவனாது தொட்டியில பைப்லல்லா தண்ணி ஊத்துதுல்ல அப்ப மட்டு தா போய் பச்ச தண்ணில அவனா அவனா விருப்பப்பட்ட ஆடு அந்த ஆத்துலக் நல்ல தண்ணி வருதுலா காவ் வாக்கியால்ல அது அத மட்டு
தா அதாவ்து அவனா போய் வெளையாண்டா சளிபிடிக்கிறது இல்ல
அவனா வெளையாண்டா சளி புடிக்கறதுல்லா இல்ல அவனா வெளையாண்டா சளிப் புடிக்கூ அவனா போய் பசத் தண்ணியில குளிச்சாதா உண்டு நம்மளால குளிச்சுட்டம்ன அவள தா ரனகளமே அயி போயிரோ
அ அ அ
அ அதனால நா காலையில ஒரு நாள் ஸ்கூலுக்கு போறதுக்கு என்ன பண்ணிட்டேன் ப சுடுதண்ணி காய வெக்கல அவசர சொர்மா காய வெச்சா லேட் ஆயி போயிரோ அ பத்து நிமிஷத்தில எங்க அப்பா வந்துருவருன்ட்டு சுடுதண்னி காய வெக்கமா பச்ச தண்ணி எடுத்து ஊத்தி உட் டனப் இப்போ மகாராசனுக்கு
அ
வந்து பச்சத்தண்ணி நீ எதுக் ஏ மேல ஊத்தி வுட்ட அப்புடின் போட்டு அடி அடி நா அடி வெளுத்துட்ட அவனன் இங்க இருக்கறதா அவ என்ன சொல்றது முளங்கால் முளங்காய் ஏன் முளங்கா சைஸ் தான் இருப்பான் முளங்கால் வத் இருப்பா ஐட்டு கொஞ்ஜோ இடுப்பு இடுப்பு வரையு கூட த இருக்க மாட் இடுப்பு கீழ தா இருப்பா ஆ அதுக்குள்ள கத்திரிக்கத் ட் இருந்துட்டே
அ
அந்த சாத்து சாத்துற நீ எனக்கு எப்படி பச்ச தண்ணி வாத்துடுலா நா சுடுதண்ணி தானே கேட்டே உன்கிட்ட அப்புடீன்னு
அ
சுடுதண்ணி அதுவும் அதே மாறி மூஞ்சிக்கு தலைக்கெல்ல சுடுதண்ணி தான் ஊத்தனு
ம்
மேலுக் கொட பச்ச தண்ணி ஊத்திக்லா தளைக்கின்னு வா த்துட்டா சுடுதண்ணி இல்லாம பச்ச தண்ணி ஊத்திட்டம்னா நம்ம முடிஞ்சது நம்ம சோழி முடிஞ்சுது
அ
அவளதான் பத்திரக்காளி ஆட்டம் ஆடிருவா
அ
அதுக்கு வேண்டியே இவனுக்கு வேண்டியே தனியா ஹீட் சு் வாங்கி வச்சு இவனுக்கு மட்டு சுடுதண்ணி அடுப்புலலாம் வெச்சா ரொம்ப என்ன சொல்றது நா கேஸல்லாம் மூயுது
அ
அதனால அவனுக்கு வேண்டி தனியா ஹீட்ரு வாங்கி அவனுக்கு மட்டு சுடுதண்ணி காய வெச்சு குளிக்க வெச்சுக்கறது எனக்கெல்லா பத் பச்ச தண்ணி தாண்டா நம்மளல்லாம் சுடுதண்ணியெல்லா வாக முடியாது புடிக்காது எனக்கு அ அதுவுமில்லாமா ஏன் மா வயித்துலருந்த ப்பவே நா சுடு தண்ணி வாக்ல
ஆ
இப்பாட்டு ஏ எப்டி இப்போ வ இப்பயே குழு அ கு அ ஒடம்பே ல்ல நாலும் பச்சதண்ணி இனி தாண்டா வப்பேன்
அது ஒரு சிலர் உடம்பு வாகே அப்டித்தகா
ஆமா எனக்லா சுடுதண்ணி வாத்தா சேராது புடிக்காது அதனால சூடதண்ணி வாக்க மாட்டன் பச்ச தண்ணியேதா வாப்ப
ம் ம் ம் நானு இந்த மத்தியானமெல்லா குளிச்சன்னா பச்ச தண்ணில தான் குளிச்சிட்ருந்த
ஆ ஆ
அப்பறோ ஒடம்பு டயர்டா இருக்காக்கா இந்த சுடுதண்ணியில குளிச்சாதா கொஞ்ச வேல செய்யறதுக்கு இதமா இருக்கா
ஆ ஆ
அதுநாலதான் சுடு தண்ணி குளிக்கான்
செரி செரிடா
இல்லன்னா நம்மளும் பச்ச தண்ணிதா
ம் ம் ம்
ஏ குளிப்பே இப்பதா வன்ட்டு உடம்பு இதாகறது இல்லியா
ம் ம்
குளிச்சா நல்லா ஒரு எனர்ஜி கடைச்ச மாரி இருக்
நல்லா தூக்கமு வரோ
ஆமா அது நம்ம நனைச்ச நேரத்துக்கெல்லா தூங்குறது இல்ல இவ தூங்கும்போதுதா நம்ம தூங்குறோ அப்ப நம்மளுக்கு தூக்க வர்ணோ என்ன சுடு தண்ணில குளிச்சா அடிச்சு போட்ட மாரி தூக்கோ வருதா
ஆ ஆ
தண்ணிலியே குளிச்சுக்கிறதுக்கா
சேரி செரிட வீட்லா வீட்டுக்காரு
வீட்டுக்காராரு வேலைக்கு போய்யிருக்காருக்கா
செரி செரி
அவரு வந்ததுக்கு அப்றோ அவர்ட அவர்ட இவள குடுத்துட்டு
ஆ ஆ
க்கன் செஞ்சா சரியா இருக்கோங் கா
சேரி செரி என்ன வேல பாக்குறாங்க
னீயர் கா
சேர் செரிடா
உங்க வீட்டுகாரரு
அவங்களு வேலைக்கு தாண்டா போறாங்க கம்பெனிக்கு போறாங்க
செரி செரிக்கா
ம் பாப்பாக்கு இப்போ சாப்பாடு எல்லா குடுக்க ஆரம்பிச்சட்டீங்களா
ஆ இப்பதான கா ஆரம்பிச்சிருக்கே கஞ்சிதா குடுக்குறே அதுவே ஒரு ஸ்பூன் குடுத்தா ஒரு கால் ஸ்பூன் தா ஓ ஏ சாப்புட்றா அதுக்கே நேர ஆய்டுது பொறுமை இருக்கிற வரைக் குடுப்பே அதுக்கப்றோ பொறும முடிஞ்சு போ என்ன போடி உனக்கு வேணா அப் நா போய்டுவேன்
பேர் என்ன கா நீ கஞ்சி அரிசி கஞ்சி குடுக்குறக் பதெல்லா இந்த அது பேர் என்ன ராகி மாவு இருக்குல்ல ராகி மாவ்ல கூழ் கூல் களி மா அ எதுனா ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப தண்ணியா இல்லாம இந்த களி மாறி கேக் மாதிரி இருக்கும்லா களி மாதிரி நல்லா கிண்டி
அ
அத வந்து அதுல கொஞ்சோ உப்பு போட்டு டேஸ்ட்ட் அதாவ வந்து நீ உப்பு இப்பல இருந்தே உப்பு இல்லாமலும் குடுக்கலாம் ஆ ரொம்ப உப்பு போடாம லைட்டா ஒரு ஒரு ஒரு பிஞ்ச்அரை பிஞ்ச் உப்பு போட்டு
ஆ
அது ஆ சாப்பாட்ட விட இது வந்து அதாவது கொஞ்சமாது இதாகணு விழுங்கறப் கொஞ்சோ சிரமா இருக்கு இது வந்து வலுவலுன்னு உள்ள போய்ரு சல்லுன்னு
அ
அந்த மாதிரி குடுத்துப்பாரு
குடுக்கணு கா இப்பதா ஆரம்பிச்சிருக்கே நா சாப்பிடுறதுக்கே எடுத்தொடனுமே பெருசா ராகி எல்லாம் வேண்டா அப்படீன்னசொல்ட்டு சிறுதானியம் எல்லாம்போ வேண்டான் சொல்ட்டு
ஆ ஆ
ட்டா ஆரம்பமிச்சிருக்கீங்க்கா
சேரி செய்ற ‌காய்கறி லா நல்லா வேக வச்சு நல்லா மசிச்
ஆ
அந்த மாரி குடு
அப்படித்தான்கா குடுத்துட்டு இருக்கேன் நல்லா விசில் எடுத்துிருவேன் அப்பயும் மிக்சிலையே போட்டு அரைச்சிருவேன் ஒரு ஒரே ஒரு கல்லு உப்பு மட்டு போட்டு அரச்சிட்டு இது ஒரு ட்ரிப் த்து குடுத்துருவேன்
ஆ ஆ ஆ ஆ
இவள் சாப்படற ரெண்டு வாய்க்கு என்னாக்கா ரெண்டு தடவ வெரல்ல போட்டு நக்கறா
இல்லனா இந்த சாம்பார்ல்லாம் வைக்கிறீங்கங்கள வெ க்கிற பருப்பெல்லாம் குக்கர்ல போடுவீங்கல்ல இப்ப வந்து என்ன பண்றனா அந்த பருப்பு இருக்குல்ல
ஆ
பருப்பு வேக வெக்கேலியே அந்த பருப்பு நீ எப்டி இருந்தாலு வந்து எல்லாத்தையு ஒட்டு டுக்கா போட்டு நம்ம சம்பார் வெக்கமு ஃபஸ்ட் பருப்ப வேக வெச்சு தனியா எடுத்து வெச்சுட்டுதா நம்ம இது பண்ணுவோ அப் இப்ப வந்து அந்த பருப்பு அந்த பருப்பு இருக்குல பருப்பு வேக வெக்கேல சாம்பார்க்கு ஊத்தறப்ப கொஞ்சமா தனியா பருப்பு எடுத்து வெச்சுக்கோ வேக வெச்சத வேக வெ ச்சத எடுத்து வச்சு நல் லா அந்த சாப்பாடு நம்ம எப்படி நல்ல சாப்பாடு வச்சிருப்போம்ல தனியா கு க்கர்ல சூடா இருக்க சாப் பாட நல்லா அப்படி கையில மசிச்சோம்னா சீக்கிரோ நல்லா ம மசிஞ்சிரு
ஆ
அந்த மாரி பருப்பையு அந்த சாப்பாட்டையு போட்டு நல்லா மசிச்சு நல்லா ந நல்லா பேஸ்ட் மாரி கையிலேயே மசிச்சு மிக்சியில எல்லா அடிச்சோம்னா அது ஒரு இதாவே இருக்காது கையிலேயே மசிச்சு குடுத்தேன்னா அந்த டேஸ்ட் ட்லயே சாப்பிட்டுருவாங்க கொஞ்சமா நெ நெய் ஊத்தி இப்பேல இருந்தே குடுத்து பழகு ஏனா கொஞ்சம் பெருசானா நெய் சாப்பிட மாட்டே அது சாப்பிட மாட் டே இது சாப்பிட மாட்டேன்னு கொழந்தைங்க சொல்லுவாங்க
ம்
அதனால அந்த பருப்பு கூடையே நீ கொஞ்சமா நெய் ஊத்தி குடுத்து சாப்பிட வச்சு பழகிட்டேன்னா கொஞ்சம் கொழந்தைங்களுக்கு ஒடம்பு புடிக்கு
செரி சரிங்க்கா
ம் அந்த மாரி ட்ரை பண்ணு பாப்பா சாப்பிடுவா நல்லா
ஆ சரிங்க அக்கா
ம் சேரிடா
அதா ஒவ்வொண்ணாதா க்க குடுக்கணு இப்பதா ஆரம்பிச்சே அ பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட இல்ல இப்பதா ஆரம்பிச்சன்னா சரி போய்கலா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு நேரோ குடுத்தா அப்புறோ ரெண்டு நேரோ குடுத்தா
ஆஹ் ஆஹ்
குடுக்குற அவ ஜாப்பர்ர ஒரு ஒரு ஸ்பூன் கலக்கனன்னா ஒரு ஸ்பூன மூணு நேரத்துக்கு வச்சுக்குவ அதுலயே அவர் சொல்ல தூக்கி கீழ தா கொட்டர
சேரி சேரிடா சேரிடா பாரு எனக்கு ஒரு கால் வருது நா பேசிட்டு வர
சரிங்கக்கா
ஆ சேரிடா